என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு உ பின்னாடி
ன்ன சவுண்டு
பாட் சௌண்டு
கேக்குதா இப்ப
ஹு கேக்குது
சொல்லு
என்ன சிரிச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்க
இல்லடி சந்தோஷமும் இல்ல குந்தோஷோமு இல்ல
உம் உ ஒ இந்த குரூப்ல இருந்து ஒரு ஈஸ்வர் ஈஸ்வர் கூப்பட் டா கூப்பட்டா
பாத்த அதப்பாத்தோனே எனக்கு வேணூ என்ன யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணலன்னு நினைச்சே நீ பண்ணீட்ட
அவர் கூட வேணா பேசு ஈஸ்வர்
எனக்கு வேண்டாப்பா நீ வச்சிக்கப்பா எனக்கு ஒன்னு போதுப்பா ஐயோ
ஆ
போதும்பா ஒன்னு போதும்பா
ம் ஹூம் ஹூ ஹூம் ஹூ
என்ன
என்ன சமச்ச
கத்துக்க மாட்டாங்க ஆர்த்தி நா வந்து பருப்பு சாப்பாடு சோயா பீன்ஸ் சில்லி
ஏது இந்த பருப்பு சாப்பாடு சே எப்ப பாரு சோயா பீன்ஸ்
ஏய் எவ்வள நாளாச்சி தெரியுமா இப்பதா செஞ்சிருக்கே பருப்பு சோறு சோயாபீன்ஸ் சில்லி
போயிட்டு வந்துச்சா
அவை மூன்ற மணிக்கு தாண்டி வருவா
ஆ
மூன்ற மூணேமுக்கால் ஆகு வர்றக்கு மூணு மணிக்கு தா ஸ்கூல் முடியு அர மணி நேரோ ஆகு வர்றக்கு
ஆ அதுவரைக்கி என்ன பண்ணீட்டு இருப்ப நீ
அது வரைக்கு நல்லா படுத்துதூங்கிட்டுருப்பே வந்தோன்ன பசிக்குதுங்கு என்னத்த குடுக்குறதுன்னு வேற தெரியல
சோற போட்டு ஊட்டு
ம் ம் சோறு தா பொய் ஊட்டணு
சொல்றாளா பசிக்கிதுன்னு
ஆ
பசிக்குதுன்னு கேப்பாளான்னு
ஆமா வந்தோன்னே ஏதாது கேக்கு அம்மா என்ன இருக்குமா மதியோ வச்சி குடுத் தச்சில இருக்குதாமா அப்டி சொல்லி கேக்கு ம் ம்
ஏ ஓ பின்னாடி சத்தமா இருக்குடி
இல்ல இல்ல
என்னத்த பாத்துட்ருக்க அப்டி
இப்ப கேக்காது இல்லடி நா என் அது இன்னு பாக்கலங்க அந்த படோ ட்வெண்ட்டி நைன் ஒரு படோ இருந்துச்சி அத பாத்துட்டு
சி எப்பிட்ரி ஒன்னு பாக்க பாக்க இன்னொன்னு பாக்குற
என்னது
எப்டி ஒரு சீரிஸ் பாக்கற பாக்க பாக்க லூஸ் மாரி வேற ஒன்ன போய் பாத்துட்டுருக்க
நா எப்பயுமே அப்டி பண்ண மாட்டே இந்த தடவதா அப்டி பண்ணிருக்கே
ம் ம் ம் என்ன பண்ற அய்யா ஏ வந்து லெமன் ரைஸ் லெமன் ரைஸும் கத்திரிக்கா கத்திரிக்காவு
ஆ
காய் சாப்பாடு செஞ்சித்தறேன் காலேல் நைட்டு காயெல்லா அரிஞ்சு வச்சா
செரி
அதுக்குள்ள ஆயா எந்திரிச்சி வெள்ள சாப்பாடு வச்சி சோற வச்சிருச்சி
இதயா அத்தர தாயாக்கு
ஆ செரியான எனக் கோவோ அப்புறோ இன்னா பண்றது அ அப்புற அத லமன் சாப்பாடு தாளிச்டா நைட் வெஷ் தரமா அது கொண்டு போ நை ட்டு வெஷ்ட் அப்படின் போய்ர்க்கா சேரி சேரி எ என் டிஃபன்ல கொண்டு வரதல்லா கெட்டு போய்ருதுடி உனக்
ஆத்தியோ என்னாச்சு
இப்பதா மூண் நாளா இந்த டிஃபன்ல கொண்டு வந்தாவே கெட்டு போய்ர்து
எந்த டிஃபன்ல
நா அடுக் டிஃபனு மூணு
ஆனா நா ஓத்தடுக் டிஃபன் தா அந்த ஹாட் பாக்ஸு கொண்டு வருவே
ஆ
எப்
என்னாடு கா இப் ரொம் நாளா அதுல தாண்டி கொண் வந்ட்ருந்தே இப்பதா கெட்டு போன மாதிரியே இருக்கு அதுல கொண்டு வந்தா
ம் என்னன் தெர்ல கண்டுபுடி
தெரியில எனக்கு என்னால கண்டுபுடிக் முடியில அப்பா சாமி நா நெனச்ச அவ ச நைட்டு எதுக்கு கறி மீனா நா கொண்டு வரே வர மொளகாச்சு கொண்டு வரே
கெட்டு போ அப்ப எ சாப் ப்படி எப்புடி எப்புடி காலையில செஞ்சு ஒரு மணிக்கு கெடு நீயே சொல்லு வீட்ல வெச்சா கூட கெடாது டிஃபன் பாக்ஸ்ல வெச்ச சாப்ப எப் புடி கெட்டுக்கெட்டு போகு என்னோடது
ஆங் நீ வேற் நறிய நறிய போட்டு வந்துருவ
நா உனக்காகதா கொண்டு வருவே நா தின்னவே மாட்ட
ஆ அப்புற கெட்ப் போனத எப்படி திங்கறது
நா என்ன பண்றது அது கெட்டு போறக்கு அது எப் ப்புடி கெட்டு போதுன்னு தெரியில எனக்கே இது வரிக்கு நாங் அங்க வந்து டிஃபன் பாக்ஸ் லைட்ட தொற்ந்து கூட வெப்பேந் தெரியுமா கெட்டு போகுது போல முன் சூடா மூடி வெக்கிற்னால அப்டி அப்படியென்ன யா விஜய்கலா சூடாதா நா போட்டு மூடி வெப்பே அது எப்படின்னு எனக்கே தெர்ல
டிஃபன் பாக்ஸு வாங்கன்னா குண்டாவ வாங்கிட்டு ஹாட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திர்க்கா
ஏ அப்ப தான்டி சூடா இருக்கு
சேர் வை
ஏ நா ட்வெண்டி நைன் ட்வெண்டி நைன் இரு பட பாத்துட்டு அதுல ஒரு பாட்டு செம்மையா இருக்குடி அது பாட்டு எனக்கு ரொம்ப பூடிச்சிருக்குடி
தமிழா
அ நைன்டி சிக்ஸ் மாரி இது ட்வெண்டி நைன்
எ ஐன்டி சிக்ஸ் கூட ஒ இத்தென்னடி ட்வெண்டி நைன்
நல்லா இருக்குடி அந்த பாட்டு வாராயோ அரு ருகில் வாராயோ கேட்ருக்கியா
மேக்ஸிமம் ஒரு இன்ட்ரோ போட்டா அவரு கூப்ட்டு உள்ள மட்டு போக செல்லி இருக்காங்க முடியாது
சுமங்கலியா அதுயாரு சுமங்கலி
அ அ ஏ சும்மா சொல்லு
சொல்லுடி
உங்க ஃபோன்ல நம்பர் மட்டு அதுல இருக்கு ஆ ஆ
தாரா
இல்ல அவரு அங்க போயிருப்பாரு லொகேஷன்கு போயிருப்பாரு உள்ள வே
ப்ளூடூத் போட்டு இந்த பாட்ட கேட்டு பாரு
என்ன பாட் பாடு
செரியா
ம்
ரிங்டோன் அதே வெச்சிட்டேன் டி நானு
ச்சோ இனி உன் தொல்ல தாங்காது
மாத்திருக்கே ரிங்டோன இப்தா புதுச புது அது பாட்டு வேற தீராத ஆசைகள்
பண்ணா
ஒகே வந்துருச்சி
அடிச்சிருவேன் டி சத்தியமா அடிச்சிருவே இவ்ளோ புடிச்சிருக்கோ ரிங்டோன் வச்சிருக்க
தீராத ஆசைகள் நெஞ்சோடு கல்ல த ஆசைகள் நெஞ்சோடு அப்டி வரும்
வ
க ஏ மூவி டி அதாண்டி நையன்டி சிஸ்க் மூவி மூவி மூவி வந்தது யாருக்குமே தெர்லடி நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன்டி நேத்து படோ பாத்தேன்னு சொன்னல இந்த படம் தா பாத்துட்டு இருந்தே அப்ப சும்மா பாத்துட்டு இருந் படம் பா இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்சா அப்பறோ சேரி கேட்டுக்கிட்டே இருந்தே இன்னைக்கு ஃபுல்லா அதுக்கப்பறோ சேரி ரிங்டோன் வெக்கலா அப்டின்ட்டு இந்த பாட் நார்ம ரிங்டோனா வெச்சிருக்கே
ரைட்டு யாருக்குமே தெரியாது பாட்டு பாடு
ஏய் இந்த பாட்டு யாருக்குமே தெர்லதாண்டி யாரோ ஸ்டேட்டஸ் கூட வெக்கல இந்த ஐயோ உண்மையாலுமே இந்த பாட்டு நல்லா இருக் ஆனா அது ஹிட் ஆகுல புரியுதா தெரி ல யாருக்கு இந்த பாட்டு இருக்குன்னே
அப்பில்ல இல்ல ஹிட் ஆயி நல்லா நல்லா இருந்து இது படமெல்லா நா அவ்ளா பாக்க மாட்டே பாட்டு ஹிட்டானா பொதுவா வந்துரு இது வந்து ஒனக்கு ஒனக்கு மட்டுதா புடிச்சிருக் க்கு இந்த பாட்டு அதனாலதா அது
சத்தியமா எயா ஃப்ரெண்டுக்கெல்லா அனுப்புனே அவளுக்கல்லா செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு சொன்னாளுங்க எயா ஃரெண்டுக்கல்லா அனுப்புனே அவளுகல்லா செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு சொன்னாளுக
சேரி சொல்லட்டு சொல்லிட்டே பேசுங்க
ம்
ம்
சொல்லே
சொல்லுங்க
சொல்லுடி ஏனா இன்னைக்கி வந்தாலு வந்துருவேண்டி சாய்ந்தரோ வங்க
அடி ஜீரோ சிக்ஸ் த்ரீ செவன் என்னடி
ட்டு பாத்துட்டு தா வருவேங்கிறா நைட்டு வந்தாலு வந்துருவே வரியா
ஆ அ நா வரல
ஏ
நா என்ன பண்றது வந்து இருக்கு வேல இருக்குமா
உம்
நட்டு அத்தைக்கு வேல இருக்கா
தெரிலயே நா கேக்கவே இல்ல
இருந்துச்சுனா வருவே அப்பதா அத்தந்து சமைக்கு டிபன் பண்ணு இருக்கு
செரி போன் பண்ணி கேட்டு சொல்றே அதாண்டி போன் பண்ணி கேட்டு சொல்றே
ஆ செரி செரி அப்போ கால் வைக்கட்டா நா சாய்ந்தரோ போமொது கூப்பறே அப்ப கூப்புடு நீ
இ செரி நீ நீ எப்புடி என்ட்ட பேசுறன்னு பாக்கலா வைய் ஃபோன
ஓட்ஸ் சுகி ரெண்டு டோட்டி